ஹலோ
நடக்கறீங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
எல்லரு நல்ல இருக்கங்க
வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லரு இருக்காங்க
செரி செரிங்க இந்த உங்க வீட்டு பக்க பக்கத்துலைங்க உங்க ஏரியால ச் டரெஸ்ல நெறைய நெய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது தறி போட்டிருக்கீங்களா அந்த தறி சேரியெலாம் எங்களுக்கு அந்த மாதிரி இது தறி சாரி வந்து வேணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோங்க
அப்டிங்களா இங்க நாங்களே முப்பது
செரிங்க
நாங்களே முப்பது தறி போட்டு ஓட்டிகிட்டு இருக்றோங்க
ஓ நீங்களும் போட்டிருக் ங்களா செரி செரிங் அப்டிங்களா பரவால்ல நல்லதா போச்சு
எந்த மாரி செரிஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது மாரி நாங்களே பண்ணி கொடுப்
செரி செரிங்க இந்த நூல் சாரிதாங்க வேணு நம்ம இதுல வாங்கனோம்னா எப்டி பாலிஸ்டர் கலந்துடுறாங்களா நம்ம கடைல போய் வாங்குனா சேரி நீங்க இந்த மாதிரி தறி போடுறது வந்து நூல் நல்லா இருக்கூ அஹ் கிளாத்தும் நல்லா இருக்கூ அப்டின்னு சொல்லிதான் செரி பாத்துட் இருந்தோம் சேரி உங்க ஏரியால போட்டிருக்கறதா சொன்னாங்க நீங்களே போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பரவால்ல போடுறதா சொல்லிட்டு இருந்தீங்க அஹ் என்ன தெரியல சேரிங்க எப்டிங்க ஒரு ஒரு சேரி ரெண்டு சேரி அந்த மாதிரி வேணுனா எடுத்துக்கலாங்களா
ஒரு சாரின்ட்டு இல்லைங்க அது டிசைன்ஸ்ல வந்துட்டே இருக்கூ. ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா டிசைன் மாத்திட்டே இருப்போங்க
செரிங்க
அதுல ஒரு பத்து செரி இருவது செரி ஐம்பது செரினு ஒரு பேட்சா வரும் உங்களுக்கு வேணா வெரைட்டியா வேணும்னா ஒவ்வொன்னு எடுத்துக்கலாங்க.
செரி செரிங்க
என்னனா சிங்கிள் சாரினா நீங்க எதாவ்து டிசைன்னு ஆட்ரு குடுக்குற மாரி இருந்துச்சா அத எடுத்து செய்வோங்க
இப்ப நம்ளுக்கு என்ன டிசைன் வேணுனா என்ன டிசைன் வேணுமோ அத நீங்க பண்ணி குடுத்துருவீங்களா
அது இருக்குங்க பேட்டர்ன் வந்து நாங்க நெறையா வெச்சுருக்குறோம் டிசைன்ஸ் நெறையா வெச்சுக்குறோம்
செரிங்க
ஆல் வேணும் அப்டின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி பண்ணி குடுத்துருவ
ஓ அப்டிங்களா செரிங்க கலர்ஸ்சு எல்லா நீங்க போட்றது தானுங்களா
அது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி சொன்னீங்னா அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக் குடுத்துருவாங்க
செரிங்க
உங்குளுக்கு ஸ்பெஷலா வேணு அப்டினா என்ன மாரி வேணு இப்போ காட்டன் அப்டினா காட்டன் அது டிசைனிங் பொறுத்து ரேட்டு வந்து மாறும்
செரிங்க
ஏனா நூலோட காஸ்ட்டு கூலி எல்லா அதிகமா வந்துரும் டிசைனிங் நெறையா குடுத்தீங்கனா அதுக்கு தகுந்த மாரி கூலி வருங்க
செரிங்க
இல்ல சிம்பிள் டிசைனா இருக்கு அப்டினா அதுக்கு ஒரு அமௌண்ட் வருங்க
நார்மலா என்ன ரேஞ்ச்ல வந்து சார் ரேட்டு வெச்சிருக்க ஓகேங்க இவ்ளோ ரேட்டுனு சொல்லு ஃபிக்ஸ்ஸடா பண்ணிருப்பீங்கள சின் ஒரு சிம்பிளான பேசிக்ஸ்ஸ மெட் இது டிசைன்ஸ்
நார்மலா அப்டினா நானூற்வா ஐந்நூற்வா முன்னூற்வாயில இருந்து இருக்குங்க அது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாரி நெறயா இருக்கு
செரிங்
நீங்க எப்டி எதிர் பாக்குறீங்கறது எனக்கு தெரிஞ்சுதுனா அதுக்கு தகுந்த மாரி பண்ணி் குடுத்ருலாங்க
செரி செரிங்க
இப்ப ஒவ்வொருத்துரு கல்யாணத்துக்கு பட்டு சாரி வேணு அப்டினு சொல்லி ஆர்டர் பண்ணுவா
செரிங்
அதெல்லா காஸ்ட்லியா வரு இல்லிங்கலா
ஆமாங்க
அது அவுங்க பார்ட்டி வந்து எப்டி எதிர்பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி அமௌண்ட் குடுப்ப அடுத்து பிளஸ் வந்து அவுங்க குடுக்குற டிசைன் ஒர்க் பொறுத்துங்க
செரிங்க
இப்ப மிடில் கிளாஸ்சு அப்டினா ஒரு தௌசண்ல இருந்து ஒரு டூ தௌசண் வரைக்கு எதிர் பாப்பாங்க இல்லிங்களா
ஆமாங்க
அந்த மாரி இவட நெறயா வந்து நாங்க பண்ணுவங்க நெறயா டிசைன்ஸ் பண்ணி வெச்சிருக்குறோ
செரிங்
வேன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வந்தீங்னா பாத்து செலக்ட் பண்ணி எடுத்துக்குலாங்
ஏற்கனவே போட்டு வெச்சுருக்குறீங்க இல்லிங்ளா
ஆல்ரெடி இருக்குங்க உங்க இங்க பாத்துட்டு உங்குளுக்கு அது வந்து எனக்கு புடிக்குல எனக்கு இந்த மாரி வேணு ஒவ்வொருத்தர் வந்து இன்னொருத்துரு கட்டக்கூடிய சேலய வந்து எதிர்பாப்பாங்க அது நல்லா இருக்கு நம்ம எடுத்து கம்மியா இருக்குற மாரி தெரியு
செரிங்க
நா என்னக்கறன்னா நீங்க வந்து பாருங்க பாத்துட்டு உங்குளுக்கு புடிச்சுருந்துன்னா இதயே எடுக்கலா இல்ல அப்டினா டிசைன் பேட்டர்ன் எல்லா இருக்குங்க நா காமிக்கிற
செரிங்க
அதுல உங்குளுக்கு மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே பாக்கலாங்க காமிக்கிற நீங்க பாருங்க
செரிங்க
உங்குளுக்கு ஓகேனா அது மாரியே டிசைன் பண்ணி பண்ணித்தர
செரி செரிங்க நீங்க கடைகளுக்கு அப்படியே மொத்தமா குடுத் துருவீங்க இல்லைங்ளா ரீட்டெய்லாவும் பண்றீங்ளா
ஆமாங்க தெரிஞ்சவங்க கேட்டாங்கனா இங்கிருந்து குடுப்பம்ங்க
செரிங்க
அப்படி இல்லைனா ஹோல்சேல் இருக்கு எல்லா மாத்தி விட்டுருவாங்க அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு கடையிலக்கு நா ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க
செரி செரிங்க
ரெகுலர் கஸ்டமருக்கு நாங்க கொண்ட போய் டோர் டெலிவரி பண்ணிடுவோ
சேரிங்க இப்போ எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு அவங்கள் ரிலேஷனுங் கூட ஆகுதுங்க அவங்கதா இந்த மாரி தறி சேரி அவங்களுக்கு வேணுன்னு சொன்னாங்களா இப்ப நாங்க எடுத்தோம்னா ஒரு ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரிதா எடுக்கலா ஒரு மூணுக்குள்ள எடுக்கலாங்க ஏனா மொத்தமா நீங்க சொன்ன மாரி மொத்தமானா அது ஃபுல்லா அந்த இதுல போட்டது எல்லாமே எடுக்கோண்னா அது நம் ஒராளே எடுத்து என்ன பண்றது ஒரே மாரி இல்ல அவங்களே வந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தோ அவுங்க ஏதோ அவுங்க ஃபங்க்ஷன் வருதுங்களாமா ஒரு ரேட் ஒரு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஆயிரோ ஆயிரத்தி ஐநூறு ரூவா இருந்தாலு ஓகே அப்படிங்கிறாங்க ம் அவங்களையு வெண்ணா கூட்டிட்டு வந்தா மொத் தமா நீங்க சொன்ன மாரி இந்த ஆறு சாரீனா ஆறு சாரி ஏழு சாரி அந்த மாரி வேணா ஒன்னா எடுத்
ஆஹ அந்த மாரி நீங்க பண்ணிக்கலாங்க ஏனா பல்க்கா எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டும் வந்து கொஞ்சோ கம்மி ஆகும்
அதனால நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து உங்களுக்கு புடிக்கிற டிசைன்ஸ் வந்து எடுத்துக்கலா
செரிங்க
ஒரு அஞ்சு சாரி எடுக்கறீங்க அப்படின்னா ஒரு சம் அமௌண்ட் ஒரு நூறு ரூவாய்ன்னா நூறு ரூபா கம்மி ஆகு அஞ்சு சாரிக்கு ஐநூறு ரூவா கம்மி ஆகுங்க
செரிங்க
இல்ல எங்களுக்கு ரொம்ப புடிக்கூ அப்படின்னு சொல்லி பல்கா ஒரு மு ப்பது ஐம்பதுன்னு எடுக்கும்போது ஒரு ஒன் இயருக்கே வெச்சுக்குவோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரேட்டே தனியா பண்ணி குடுத்துடலாங்க
இப்ப நம்ம சேல்ஸ் பண்ற மாரி இருந்தா நீங்க அதுக் கு தனியா இது ரே பண்ணி தருவீங்களா கம்மி பண்ணித் தருவீங்களா
ம் பண்ணித் தர்ரங்க அது என்னமோ ரீட்டேள் கடைளுக்கு சப்ளை பண்றப்பல்லங்க அந்த ரேட்ல உங்களுக்கு பண்ணி தர்ரங்க
ஓகேங்க
ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பட்டு சேரீ மாரியே இருக்கூ உங்ளுக்கு பார்டர் ரே இப்ப இதெல்லா வந்து கோல்டு கலர்ல வெச்சு இப்ப லேட்டஸ்ட் டிரிண்ட்ல போய்ட்டு இருக்குதுங்க
செரிங்க
அந்த மாரி வர்ரத உங்களுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த மாரிதா நாங்க குடுக்குறோ கடைகளுக்கு
செரிங்க
அந்த அமௌண்ட் வேணா உங்களுக்கு குடுத்தர்லா நீங்க வந்து வாங்கி சேல் பண்ணிக்கலா
சேரிங்க ம் சேரிங்க இப்ப சாரீ மட்டுந்தானுங்களா வேற எதாவது இந்த காட்டன்ல பெட்ஷீட்டு அந்த மாரி எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்ல அது வேணுன்னா அதாங்க ஆர்டரு பொறுத்து நாங்க பண்ணித் தருவோங்க
செரிங்க
எந்த மாரி கிளாத் வேணுமோ நீங்க வந்து ஆர்டர் குடுக்குறத பொறுத்து நாங்க எடுத்து செஞ்சிருவங்க இப்ப வந்து எனக் கு சேரி வந்து கம்மியா இருக் அப்டீனா பெட்ஷீட்டு இந்த துண்டுக இதெல்லா வருதில்லங்க அந்த கிளாத்தில்ல என்னென்னல்லா தயாரிக் முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க
செரிங்க
என்ன எனக்கு வந்து ஆர்டரு பிளேஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி நாங்க வந்து தறி ஓட்டிடுவோ
செரி செரிங்க
நா ரெகுலராவே உங்குளுக்கு வந்து சேரீஸ்
செரிங்
நெறைய போயிட்டே இருக்குங்க அதனால அது தனியா ஓடிட்டுருக்குங்க பெட்ஷீட்டு இதெல்லா வந்து தனியா நம்ம குடுத்துருவோ
செரிங்க
ஏன்னா முப்பது தறி போட்டு எல்லாத்துக்கு வேல குடுக்குணு இல்லைங்ளா
ஆமாங்க
அதனால் எல்லா வகையான ப்ராடக்ட்டு ஓடுங்க நீங்க ஒரு டைமு விசிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியு
செரிங்க
நாங்க என்னென்னல்லா பண்றோ அப்டிங்கறிறது வந்து உங்குளுக் வேணா ஒரு கேட்லாக் அனுப் சொல்றங்க
செரிங்க
நெறைய மெட்டீரீல்ஸ் வந்து நம்ம மெட்டீரீல்லா குடுத்துடுவோங்க
செரிங்க
அது வாங்கிட்டு போயி டிச்சிங் மாரிதா இருக்கு
செரி செரிங்க ஏன்னா நம்ம சேல்ஸ் எங்களுக்கு இனி இப்போ உங்க கூட பேசுனதுக்கு அப்புற தா ஒரு நல்லா ஒ இதுங்க ம் என்னென்னா யோசன அ இந்த மாரி வாங்கி சேல் பண்ணா கூட ஒரு பெனிஃபிட் கெடச்சதுன்னா வீட்ல இருந்தே பண்லா ஏன்னா தறி சேலை னாலே எல்லாருமே கொஞ்சோ விரும்புவாங்க அதனாலதா பெட்சீட்டு இருந்துச்சு வச்சுங்க ஒடே இதா பண்றதுக்கு பெட்சீட் எடுக்கிறவங்க பெட்சிட்டு விரும்புவாங்க எடுக்கிறவங்க அ இது துண்டு எடுக்கிறவங்க எடுப்பாங்க
பெட்ஷீட் இருக்குங்க அப்பறோ சேட்ஸ் இருக்கு பேண்ட்டு எல்லாமே வந்து இருக்கு
செரிங்க
எல்லா வெரைட்டியு வச்சிரு கிளாத்த பொறுத்தளவு எல்லாமே பண்றதுதாங்க ஏன்னா முப்பது தறி வச்சிருக்கறங்க ஒரு தறிக்கு வேலை குடுக்
செரி செரிங்க ஆள் போட்டுருக்
ஆள்தாங்க முப்பத் நாங்க பாக் முடியாதுல்ல எல்லா அவங்களோட சம்பளத்துக்கு வேலை குடுத்தாகணு அதுக்கு தகுந் மாரி ஆடர் புடிக்கணு
செரிங்க
நாங்களே இப்ப வேற ஒரு பிளான் பண்ணிட்டுருக்குறேங்க க்ளாத்து நம்மளே தயார் பண்ணி அதைவே வந்து டிச்சிங் பண்ணி ரெடிமேட் மாரி ப் சொல்லி யோசன பண்ணிட்ருக்கிறோ
செரிங்க
கரெக்டான டெய்லரு அமஞ்சுட்டாங்கன்னா அதையு பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்குறோங்க
அப்படிங்ளா செரி செரிங்க
உங்ளுக்கு யாராவ்து தெரிஞ்ச டெய்லரு நல்லா இருக்காங்ன்னா சொல்லுங்க அவுங்கிட்ட வேணாலு பண்ணிக்கலாம்
செரிங்க செரிங்க நா சொல்றேங்க அ எனக்கே தெக்கே தெரியுங்க மிஷின் வச்சிருக்கே ஆனா வந்து ரொம் கொஞ்ச் நாள் இதாயிருச்சுங்க விட்ருச்சு கேப் விட்ருச்சுங்க எனக்கே ஒரு ஐடியா தாங்க இப்போ வீட்ல இருந்துட்டு எதாவ்து பண்ணலா அப்டின்ட்டு இந்த மாரி பிஸ்னஸு இதாயிருச்சுன்னா வீட் ல இருந்து அ எப்படி கட்டிங் போட்டு குடுத்துட்டாங்கன்னா தெப்பங்க அங்க போய் தெக்கிறதுனா கொஞ்சோ வீட்டு வேலயு பாக்கணு வீட்டல பெரியவங்கா ல இருக்றாங்க அவங்களையு பாக்கணு அதுதா யோசிச்சுக்கிட்டே இருக்கங்க நா வீட்ல வேணா பேசி பாக்குறேங்க அவருகிட்ட சரி ஓகே இப்ப இதுக்கும்போ ரெண்டு க்கும்பாது அப்டின்னு சொன்னாருன்னா நான் அவகிட்ட வந்து கூட எப்டின்னு பாத்துட்டு கூட நான் ஒர்க் எடுத்து வீட்ல கொஞ்சோ இதாயிட்டேனா வெச்சு ட்ரெயின் ஆயிட்டேன்னா வீட்ல வேணாலும் வந்து தெச்சுக்கிறங்க அப்டி தருவீங்னா
ஓகே அங்க இருந்தா சொல்லுங்க
சரிங்க வேற டெய்லரோ சொல்றேங்க சரிங்க நீங்க இது சொல்லுங்க இந்த நான் கேட்லாக் அனுப்பிச்சுடுங்க நான் அதுல பாத்துடு டிசைன்ஸ் எல்லா கொஞ்சோ அனுப்பிச்சுடுறேங்க உங்களுக்கு
ஓகே நா அம்ச்டுறங்க
சேரிங்க சேரிங்க சரி பாக்கலாங்க பாய்ங்க